ஆ நல்லா இருக்கேன் எப்டி இருக்கீங்க நான் மீன் கொழம்பு நான் என் ஏன் ஸ்டைல் நான் எப்புடின் சொல்ட்டுமா
சொல்லுங்க சொல்லுங்க
நானு வந்து சமைக்கிற எண்ணெய ஊத்திடுவேன் கொஞ்சோ கடாயில ஊத்திட்டு சின்ன வெங்காயோந்தா
ம் ம் ம்
சின்ன வெங்காயோ போட்டுப்பே
ம்
சின்ன வெங்காயோ வந்து ஒரு ஒரு ஒரு ஏழு எட்டு இல்லன்னா பத்து
ம்
என் மீன் கொழம்பு மீன் அளவு கம்மியாதா இருக்கோ நாங்க அதனால வ நல்லா பாத்து ஃபஸ்ட்டு எண்ணெ காஞ்சோன்னே மெளகு
ஆ
கொஞ்ச காரத்துக்கு மெளகு ஜீரகோ தனியா கொஞ்ச எக்ஸ்ட்ரா போட்டுப்ப இது ஒரு அர அர ஸ்பூன் அர ஸ்பூன் மெளகு ஒரு அர ஸ்பூன் ஜீரகம் போட்டா ஒரு ஸ்பூன் தனியா போட்டுப்பே
ம் ம்
போட்டுட்டு
ம்
சோ கறேபில்ல சின்ன வெங்காயோ தக்காளி எனக்கு வந்து தக்காளி ஃப்ளேவர் ரொம்போ புடிக்கு ஆனா தக்காளி கொஞ்ச கொஞ்ச ஜாஸ்தி ஆட் பண்ணிப்பே நீங்க ஒரு ரெண்டு பழ ஆட் பண்ணுறீங்கனா நா ஒரு மூணு பழ ஆட் பண்ணிப்பே
அத்தாதா ம்
ப்ப தக்காளி நல்லா ரெண்டா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு
ம்
பூண்டு அதுலே போட்ருவே பூண்டு குட்டி இஞ்சி நம்ப சட்னிக்கு போடுவோல்ல இஞ்சி கொஞ்சோண்டு அந்த அளவு கொஞ்ச குட்டி பீஸ் இஞ்ச போட் நல்லா எண்ணெயில நல்லா வதக்கிட்டு
ம்
ஆறுன உன்னே நல்லா மிக்சியில அரச்சிட்டு
ம்
எண்ணெ ஊத்திட்டு திரும்பவும் கடுகு போட் ட்டு ஜீரகம் போட்டு வெந்தியந்தா போடுவே
ம்
ஒரு பச்ச மொளகா ஒண்ணு கண்டிப்பா போடுவோ வாசனைக்கி நல்லா இருக்கும்
ம்
போட்டுட்டு கரிவேப்பில அதல அரைக்கலன்னா இதல கொஞ்ச கரிவேபில போடுவே
ம் ம்
அ போட்டு என்ன பண்ணுவ அரச்சு வச்சிருந்த வதக்கி அர ச்சி வச்ச இல்லையா அத ஃபுல்லு போட்டுருவே போட் போட்டோனே கண்டிப்பா கொஞ்ச கலர் மாறு
ம் ம்
கலர் மாற்னோன மஞ்ச தூள் மொளகாத்தூள் உப்பு போட்டு
ம்
புளி சும்மா நெல்லிக்கா சைஸ் அலவு ஊற வச்சிருவே
ம்
நல்லா கரச்சி கரச்சி நல்லா புளி சக்கையா ஆகுற வரி கரச்சு கரச்சு ஊத்தி புடுவ புளிய
ம் ம்
புளிய ஊத்தி நல்லாக் கொதிக்க உடுவே
ம்
அதுக்குள்ள மீன் என்ன பண்ணுவ மஞ்சத்தூள் போட்டு
ம்
தண்ணியில கொஞ்ச மஞ்சத்தூளு கல்லுப்பு போட்டு
கல் உப்போட்டு கழுவி வச்சிர்ணு
போட்டு ஊற வச்சுட்டு
ம்
நல்ல கழுவி வச்சிருவே ஏ மஞ்சத்தூளு உப் கல்லுப்பு போறன்னா எதனா வந்து கிருமி இருந்தாலோ இல்ல வந் இது ப மா இது பதப்படுத்தி வச்சிருந்தாலோ அந்த மெற்குறி வாசன அந்த மாரி எதனா இந்தாலு எ தெரியாது நம்ளுக்கு போட்டு நல்லா கழுவி வச்சிருவே
ம் ம்
ம மோஸ்ட்லி மீன் எடுக்குறப்பயே நம்மளுக் தெரிஞ்சிடு அந்த ஸ்மெல் வருதா வர்லையான்னு
ஆமாமா
இது இது போட்டு அந்த இது போட்டுருக்காங்களா இல்லையான் நம்மளுக்கு தெரிஞ்சுரு
ம்
அது பாத்துதா வாங்குவே இருந்தாலு மஞ்சத்தூள் உப்பு போட் நல்லா போட் கழுவிட்டு
ம்
நல்லா இப்ப கெட்டிய நல்லா சுண்ட கெட்டியாகறப்ப
ம்
உப்பு புளிப்பு கார இருக்கான் பாத்துப்பே
ம் ம்
அ நல்லா ஒரப்பா இருந்துச்சுன்னா
ம்
மீன கழுவி அதுக்குள்ள போட்டு ஒரு அஞ்சு நிம்ஷோ நால் நிம்ஷோ தா
ம்
போட்டு அத தொந்தரவே பண்ணமாட்டே கொத்தமிலி கொத்தமல்லி இருந்தா தூவி விட்டுட்டு தொந்தரவே பண்ண மாட்டே
ம்
ஆ ஆனா அப்பப்ப கொஞ் டேஸ்ட் மட்டு பாப்ப எப்டி ஊறி இருக்கா டேஸ்ட் எப்டி இருக்
ஆமா ஆமாமா
நாக்கு சும்மா இருக்காது
ம் ம் ம் அதுவே மீன் கொழம்புனாவே அது
நைட்டு வந்து வீட்டுக்காரு கொஞ் டேஸ்ட் பண்ணிடுவாரு
ம் ம்
ஆ நல்லாகு நல்லாருக்குன்னு மறுநாள் திங்க கெழம்பிக்கு அதுதா
ம் ம்
சோத்துக்கு கால டிஃபனுக்கு எல்லாத்துக்கு அது தா
ம்
எனக்கு மீன் இருந்ததுனால எனக்கு வந்து ரொம்போ வந்து பிரச்சன இல்ல கொழம்பு வெச்சிட்டன்னா திங்கெழம அதே வெச்சு ஓட்டிடுவே ஒரு வெள்ள சோத்த வடிச்சி வெச்சுட்டேன்னா
ம்
எ வேல மிச்சோ
இவுங்கல்லா அப்டி சாப்ட மாட்டாங்க நைட்டு மட்டுதா சாப்புறாங்க
ஆ
அடுத்த நாள் சாப்டவே மா
நான் அடுத்த நாள் திங்கெழம வெச்சிருவே நானு வெச்சு வுட்டனா கால தோசைக்கு மீன் கொழம்பு மதியானொ சோத்துக்கு ரெண்டு பீசு மீன போட்டு கொழம்பு ஊத்தி அமுச்சு வுட்
ஆமா நல்லாருக்கு அதுவே நாங்க மோஸ்ட்லி மீன் கொழம்புனாவே இட்லி செஞ்சிருவோ சூப்பரான இட்லி
ஆமமா இட்லி தோசைக்கு நல்லாருக்கு அ கறி கொழம்பு இருந்தாலு நைட்டுக்கு மத் திங்க கெழமைக்கு வாற ஆகற மாரி இருந்தா வெச்சு வுட்ருவே ஏனா அன்னைக்கே செஞ்சு எல்லா மூஞ்சுல அடிச்சம் மாரி ஆயிடுதா சாப்ட முடியறதில்ல
ஆமா
மறுநாள் திங்கெழம வச்சா நல்லா சூப்பரா எறங்குது
ம் ம் ம் அதா
கு நா கடசியா என்ன பண்ணுவே அ மீன் நல்லா ஆஃப் பண்ற மீனு போட்றோ இல்லயா
ம் ம்
அதோட சேத்து மாங்கா இருந்துச்சுனா ஒரு மாங்கா ஒரு ஆறு துண்டு போட்டுருவே
ம் ம் ஆமா அந்த பக்கல்லா போட்றாங்க இது திருச்சி சைட் லா அந்த மார் செய்வாங்க
மாங்கா போடுவே நல்லா அருமையா இருக்கு மாங்கா போட்டா
ம் ம்
அது செம டேஸ்ட்டு
ம் ம்
அ நாம தா மீன் கொழம்போட கீர சாப்ட்டா ஆகாது பொரியல் சாப்ட்டா ஆகாதுன்னு
ஆமாமா
திருநெல்வேலில இருக்குறவங்களா கெழங்கு கூட்டு கீர கூட்டு மீன் கூட்டு க்கதெல்லா பாத்துட்டு நானு வந்து மீன் கொழம்போட எதனா காய் வச்சு சாப்புட்றதா நல்லதா இருக் கு நல்லாருக்கு
ம் மீன் கொழம்புல வந்து மாங்கா போட்டா டேஸ்ட் தா
மாங்கா இருந்துச்சுன்னா மாங்கா போடுவே கண்டிப்பா போட்ருவ ம் ம்
ஆ
மீ மீனு எனக்கெல்லா ஃபஸ்ட் எல்லா வாங்கவே தெரியாது
ம்
நா இந்த வாவல் மீனு பட்டையா ஒன்னு இருக்குமே
ம் ம்
எடுத்தா அது மட்டு தா தொடர்ந்து எடுப்போ வேற மீனே எங்களுக்கு வாங்கவே தெரியாது அப்றோ ஃபோர் அடிச்சி அந்த வாவல் மீவு மீனு நல்லா இருக் கு டேஸ்ட் நல்லா இருக்கு
ம்
வாவல் சாப்பிட்டு இருக்கீங்களா ஆ நீங்க வவ்வாள் சொல்றீங்க நா வாவ
ஆமா ஆ அதா வவ்வாள்தா அது சாப்ட்டு இருக்கோ வவ்வாள் மீனு நல்லா இருக்கு அது டேஸ்ட்டு டேஸ்ட் நல்லா இருக்கு முள்ளு இருக்காது ரொம்போ
இருக்கு முள்ளு ரெண்டு மூணு இருக்கு ஆனா நல்லா இருக்கு
சும்மா ரொம்ப இக்காது ஆமா ம்
கொழம்பு கூட ஃப்ரைக்கு நல்லாயிருக்கு ருசியா
ஃப்ரைக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு வறக்கறதுக்கு டேஸ்ட்டு
நல்லா இருக்கு அதனால அதுக்கப்றோ வந்து இது சாப் டு ஃபோர் அடிக்குதுன்னு வேற மீன் எடுத்தோ அப்றோ இந்த வாரோ தானே இந்த மீன் எடுத்தோ நெக்ஸ்ட் வாரோ வேற மீன் அப்டியே வேற வேற மீன் டேஸ்ட் பண்ணி பாக்குறது எது பு புதுசா வருதோ அத டேஸ்ட் பண்ணி பாக்குறது
ஆமா நாங்களு அப்பிடிதா வார வாரோ ஒரு புது மீன் எடுக்கிறது
கேப்பா அண்ணா இது நல்லா இருக்குமா கொழம்புக்கு நல்லா இருக்குமா ஃப்ரைக்கு நல்லா இருக்குமானு
ம்
ஆ இதுக்கு நல்லா இருக்குமா சூப்பரா இருக்கு போமா எத்துன்னு போமானா வாங்கினு வந்துறது
அதா அதா நாங்களு அப்பிடிதா வார வாரோ எத்திருந்தோ இப்பதா ரெண்டு வாட்டி எடுக்கல
நானு ஊருக் போனதுலந்து எடுக்கவேல்ல மீனு நாளக்கி கண்டிப்பா எடுத்துர்ணுன் நா நெனக்கிறே மீன
ஆனா மீன் தா நல்து கறியவிட
ஆமாமா நல்லது அப்றோ இந்த இந்த ரோட்டு கடைல வந்து இது நல்லாருக்கு மத்தி இருக்காது இந்த மீனு குட்டி குட்டி மீனு ஆ ஹா ஹா ஆ ஆ
பாப்லெட்டு
ஆஹாஹா கெழங்கா மீனா கெழங்கா மீன் கூட இல்ல குட்டி குட்டியூண்டு இருக்கு கெழங்கா மீன் போட்றாங்க நெய் மீன் போட்றாங்க நெய் மீன் சில்லி போட்றாங்க நல்லா இருக்கு
ம்
இது இந்த இது மாரி கருவாடு மாரி இருக்கு நெத்திலியா நெத்திலி ஆ நெ நெத்திலி நல்லா இருக்கு ஃப்ரை பண்ணி குடுத்தா நல்லா மொரு மொருன்னு தின்னுவோ நாங்க
ம்
கடையில வாங்கிக்கிறது ஆனா ஒரு சீசன்க்கு தா கெடைக்குது
ஆமா ஆமா அது வந்து எது கெடைக்கும்போது தா அது இந்த மத்தி எப்டியோ அப்டிதா அது
எனக்கு தெரிஞ்சு மத்தி கூட எல்லா கடையியு கெடக்குது ஆனா இந்த நெத்திலி வந்து ரொம்ப
ம்
இதுல வேற எங்க கடக்கார அக்கா கிட்ட நெத்திலி சீக்கிர காலி ஆயிரு
ம்
நெத்திலினா எனக்கு எங்ளுக் பிடிக்கு நெத்திலி ரொம்ப நல்லது
ம் ம் அதா அதா நெத்திலி நல்லாருக்கு ஆ நெத்திலி வேலூர்ல இருக்கும்போது நல்லா சாப்ட்ருக்கோ அங்க அப்டே ஃப்ரை பண்ணி நல்லா தருவாங்க டேஸ்ட் நா அப்பதா நெத்திலியே சாப்ட்டது
ஆ
ச்சா ஆனால வாய்ன் வருவாங்க நல்லாருக்கு அது ஃப்ரை அப்பறோ பாத்தா மீன்னுவாங்க அது இப்டி ஒரு மீன் இருக்கான்ட்டு அப்ப தா தெரியு அதுலந்துதா சென்னை போய்ட்டு நெத்திலி மீனு அது இதுன் சாப்ட ஆரம்மிச்ட்டோ ம் அதனால தெரியு நெத்திலி மீனெல்லா ம்
வெல வெ ஊருக்கூரு மாறுது மீனு
ஆமாமா
நாலா அ அடுத்த வாரோ நா நாளக்கி தா போய் எதாச்சு ஃபஸ்ட்டு மீனு எடுக்கனு கண்டிப்பா எங்க வீட்ல ஞாய்த்து கெழமானா ஒரு மீன் ஒன்னு இருக்கு சிக்கன் இல்லனா மட்டன் இருக்கு இப்ப மாசோ மொதல் வந்துச்சுன்னா மட்டனு மீன் எடுப் போ அப்டியே வாரோ கம்மியா கம்மியாக கடசி வாரோ பாய்லர் கோழி மீன்னெடுப்போ
ம் ம்
ஆமா
சேர் சேரி
காசுந்தா மட்டனு மீனு எடுப்போ இல்லியா கோழி எடுத்துன சில சமயோ நாட்டு கோழி மீனு எடுப்போ பஜ்ஜெ ட்டு பிரச்சனனா பாய்லர் கோழி எடுத்துட்டு
ம்
மீன் எடுத்துட்டு வுட்டறது
அப்டிங்ளா அப்பன்னா மீன்னிருக்கு அப்போ
மீன் இருக்கு வார்வார் இருக்கு
ம் ம்
நல்லாருக்கு ஒன்னு ஃப்ரைக்கு வாங்குவே
ம்
இது கூட நல்லாருக்கு
இன்னாதுங்க
மத்தி மாரியே நீட்டாருக்குமே
சாலமீனா ஆ அயில அயில
ஆ அய்லனா சால கொழம்புக்கு அவ்ளோ ருசி
ஆமா அதா சாலையு மத்தியு நல்லாருக்கு
ஆ ஆமா ஆனா சில சமயோ கன்ஃபியூஸ் ஆயிராது மத்தியா சாலயானே
ஆமா அது ரெண்டுமே கொஞ்சோ ஒரே மார்தா தெரியு ன்னா மத்தி வந்து கொஞ்சோ கருப்பா தெரியு மேல தோல் இதுவு சால வந்து கொஞ்சோ சிமெண்ட்டு கலர்ல
சிமெண்ட்டு தெரியு இன்னொன்னு குட்டிசாருக்கு சால
ம் ஆமா மத்தி வந்து பெர்சு கூட கெடைக்கும் நல்லா உரண்டியா அந்த மாரி
ஆ ஆம்மாமா சால கொழம்புக்கு சூப்பரு
ம்
நல்லா டேஸ்ட்டு ஐர வந்து பெருசாருக்கும் ஹலோ
ஆமாமா
ஆமா கேக்குதுங்களா நா
ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க நீங்க பேசது நல்லாவே கேக்குது உங்களுக்கு கேக்குதுல்லங்க
ஆ கேக்குது கேக்குது கண்டிப்பா மீன் கொழம்பு இருக்குங்க
ம் ம்
ம் ம்
அதா அதா நாங்க வந்து எப்பவு நெனச்சா ஃப்ரெஷா எப்போ வர்தோ ம் ம்
புதன்கெழம கெடைக்கற்தில்ல ஞாயித்துக்கெழம தா கெடைக்குது அதனால ஞாயித்துக்கெழம எடுத்துர்றது
ம் ம் அதா அதா இங்க வந்து எப்பனாலும் கெடைக்குது சனிக்கெழம கெடைக்குது வியாழக்கெழம கெடைக்குது புதங்கெழம கெடைக்குது எப்போ ஃப்ரெஷ்ஷா வர்தோ அப்போ பாத்து எடுத்துர்றது
நல்ல விஷ்யோ நல்ல விஷ்யோ ம் ம்
எப்போ ப்ரெஷ்ஷா கெடைக்குதுன்னு அப்ப பாத்தருவோம் இங்க பெரிய மார்க்கெட்டிருக்குன்னல்லா அதனால எங்களுக்கு எல்லா வகையான மீன் கெடைக்கும்
நானு தொட்டு பாத்தா